ஹலோ
வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கிங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா
நானு நல்லாருக்க
ம் இன்னைக்கு பயணம் பத்தி பேசலாமா கொஞ்சோ
கண்டிப்பா
ஆ ஓகே பயணம் அப்பிடிங்கிறது வந்து நமக்கு வந்து அ ஒரு எடத்துலருந்து இன்னொரு எடத்துக்கு போறது மட்டு இல்ல நம்ம வந் நமக்கு வந்து அனுபவம் கெடைக்கு அதனால அ அந்த புதிய கலாச்சாரத்த நம்ம கத்துக்கலா புது மனுஷருங்கள நம்ம மீட் பண்லா அ அப்புற நெறைய ஒரு எடத்லருந்து இன்னொரு எடத்துக்கு போறதுனால நமக்கு வந்து அந்த- அந்த மொழியக் கத்துக்கலா இதுல வந்து பயணத்த பயணத்துல வந்து ரெண்டு வகையான பயணோ இருக்கு ஒண்ணு வந்து மன பயணம் இன்னொன்னு வந்து உடல் பயணம் உடல் பயணம்னா நம்ம வந்து நேரடியா ஒரு எடத்துக்கு போறது அதாவது அ பேருந்து மூலமாவோ ரயில் மூலமாவோ நம்ம போறது மன பயணம் அப்பிடிங்கிறது வந்து நம்ம கனவு -கனவு மூலமாவோ கல்வி மூலமாவோ நம்ம போறது நீங்க வெளிநாட்டுப் பயணத்தப் பத்தி என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா இப்ப வெளிநாட்டு பயணோ அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுப் பயணத்த பத்தி பாத்தோனா அ நம்ம இங்க இருந்து இன்னொரு நாடுக்கு போறதுன் சொல்லிட்டு சொல்லலா நம்ம வெளிநாட்டு பயணத்த பத்தினா அப்படி இருக்குறப்ப அதுக்கு வந்து ப்ரோசீஜர் எல்லா பாத்தீங்கனா வேற மாரி இப்ப வெளிநாட்டுப் பயணோ அப்படின் பாத்திருந்தோனா உ ஒரு உலகோ ஒரு உல் ப்ச் அந்த உலக கிராமமாக வந்து மாறிவிட்டுனு சொல்லுவோ இப்ப கல்வி வேலைவாய்ப்பு சுற்றுலா வணிகோ இல்ல மருத்து ஆராய்ச்சி திம் இது போல காரணங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுப் பயணங்களுக்கு போறோ இப்ப வெளிநாட்டுப் பயணோ ஒரு நாட்டுலருந்து மட் ற்று நாட்டிற்கு செல்லக்கூடிய பயண தா வெளிநாட்டு பயணோ அப்டின்ட்டு சொல்லுவாங்க அந்த் அங்க போகும்போது நம்மளுக்கு ஒரு புதிய அனுபவோ கெடைக்கு புதிய கலாச்சாரோ கெடைக்கு அதே மாரி புதிய வாய்ப்புகள நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழின்னே சொல்லலா இப்ப வெளிநாட்டுப் பயணத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய் நாட்டுலருந்து வெளிய போய் வேற நாடுகளுக்கு நம்ம போறதுன்னு சொல்லலா அப்படி இருக்கிறப்ப இப் பழங்காலத்துலருந்தே பாத்தீங்கன்னா மக்கள்லா வணிகத்துக்காக இல்ல அறிவு பரிமாற்றத்திற்காகவு வெளிநாட்டுக்குப் போயிருப்பாங்க ஆனா தமிழுல கடல் வழியாகன்னா இந்த ஸ்ரீலங்கா தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாரி நாடுகள்லா பனீங்கன்னா வணிக தொடர்பா தா போவாங்களே அப்ப தமிழருடைய கடல் வணிக பாத்தீங்கன்னா நெறைய புகழ் பெற்றிருந்ததுனே சொல்லலா அதே மாரி கல்வி கல்விக்காக போல பல மாணவர்கள் பாத்தீங்கனா உயர் கல்விக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போவாங்க அப்ப படிப்புல படிப்புக்காக பாத்தீங்கன்னா இந்த கெனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா இந்த மாரி போவாங்க அப் அங்கல்லா பாத்தீங்கன்னா உயர்தர கல்வி நம்ம நாட்ட விட அங்க வந்து உயர்தர கல்வி நெறைய கெடைக்கு அதே மாரி நவீன ஆய்வகலா நம்மளுக்கு நெறைய கெடைக்கு அதே மாரி உலக உலகளாவிய அங்கீகாரன்றது அங்க நெறையவே கெடைக்கு முக்கியமா வேலை வாய்ப்புக்காக தா வெளிநாடுக்கு அதிகமா பயணம் போறதுக்கு மக்கள் விரும்புவாங்க பலர் என்ன பண்ணுவாங்கா நல்ல சம்பளத்துக்காக இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு வேலைக்குமே குறைவான சம்பளோ குறைவான ஊதியோந் தா கெடைக்கு அது இங்க இருக்கிற மக்களுக்கு பத்தல ஏன்னா குடும்ப சூழ்நில குடும்ப இடதோடிய பசங்க பெரியவுங்க மருத்துவ செலவு படிப்பு செலவு இப்பிடி ஏகப்பட்ட செலவு இருக்கிறதுனால அவங்களால சமாளிக்க முடியல அப்ப இங்கருக்கிற ஊதியோன்றது உங்களுக்கு பத்தல இதுவே வெளிநாட்டுலப் பாத்து பாத்தீங்கனா இப்ப இங்க நம நூறுவா சம்பாக்கிறோனா வெளிநாட்டுல ஒரு எர் நூறு ரூபா சம்பாரிப்போ அப்ப கூடுதல் வருமானோ கெடைக்குதுன்றுத்துகாகவே மக்கள் என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுகளுக்கு பயணம் பண்றாங்க அதனுடைய பயண பாத்துனா பொருளாதார முன்னேற்றத் துக்காக இல்ல குடும்ப வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்காக இந்த தொழில் மூலமா அனுபவம் பெறதுக்காகனு சொல்லுவாங்க அது மட்டு இல்லாம இப்ப உலக அதிசியங்கள புகழ்பெற்ற இடங்கள்லா எத நம்ம பாக்கறோனா மக்கள் வெளிநாடுகளுக்கு தா செல்றாங்களே புகழ்பெற்ற இடங்கள்லா பாத்தீங்கன்னா ஈஃபில் டவரு இந்த ஆ ஸ்டேட் லைப்ரெரி இந்த மாரி நெறைய இருக்குது தாஜ்மஹால் இதெல்லா பாக்க என்ன பண்றாங்க மக்கள் வெளிநா து நா நம்மளுடைய நாட்ட கடந்து இன்னொரு நாட்டுக்கு தா மக்கள் போறாங்களே அடுத்து இந்த வணிகல்லா பாத்தீங்கன்னா தொழிலதிர்புகள்லா என்ன பண்றாங்க வெளிநாட்டுக்கு சென்றுதா நம்மளுடைய பொருள வி்க்கிறாங்க வணிகமத்த வளத்துக்கறாங்க இப்ப புதிய சந்தைக சந்தைகள் எல்லா அறிவிக்கிறாங்க முதலீடு செய்றாங்க இப்ப வர்த்தகம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்லா மேற்கொள்றாங்க அது மட்டு இல்லாம சிலர் பாத்தீங்கன்னா மருத்துவ சிகிச் சிகி சிகிச்சைக்காக வெளிநாடு போறாங்க இப்ப இங்க கெடைக்காத மருத்துவோ கூட வெளிநாட்டுல நல்ல சிறப்பா சிறப்பான முறையில நம்மளுக்கு அங்க கெடைக்குது அங்க எப்படியா பட்ட பிரச்சனையுமே சரி பண்ற அளவுக்கு மருத்துவோ அங்க நல்லா வளர்ந்திருக்குது அதனால நம்ம நாட்டு மருத்துவத்த‌ விட அந்த நாட் டு மருத்துவோ வந்து தேடி வெளிநாடுகளுக்குப் போறாங்க இப்ப வெளிநாட்டுப் பயணத்துக்ள் தேவையான ஆவணங்கள் அப்படீலா பாத்தீங்கனா மொதல கடவுச் சீட்டுனு சொல்லுவாங்க பாஸ்போர்ட் அது தா அப்படின்றதா வெளிநாட்டு பயணத்துடைய அடிப்படை ஆவணனே சொல்லலா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேரு புகைப்படோ தேசியோ நம்ம என்ன நாடுன்றது நம்மளுடைய பிறந்த தேதி ஆகிய விவரலா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விசான்னு சொல்லுவாங்க இது வந்து மற்றொரு நாட்டிற்கு நம்ம நுழைவதற்கான அனுமதி வாங்கக் கூடியதுன் சொல்லலா இப்ப விசா வகையெல்லா பாத்தீனா யாரா இருக்கலானா சுற்றுலா விசா இருக்குது மாணவர் விசா இருக்குது இல்ல வேலை வாய்ப்பு விசா இல்ல வணிக விசா இது மாரி இருக்குது அடுத்து பாத்தீங்கனா விமானச் சீட்டு தா பயணத்தி அந்த விமான சீட்ட நம்ம என்னெக்கி பயணோ பண்றோ அந்த தேதியு நம்ம எந்த இடத் த்துல ப அந்த விமானத்துல உக்கார்ருவோ அந்த இடத்தை உறுதி செய்த ஆவணமு அதுல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பயண காப்பீடுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு பயணத்த போது ஏதாவது எதிர்பாராத விதமா சிக்கல் வந்துச்சுன்னா அப்ப நம்பளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு தா அந்த பயண காப்பீடு இப்படின் சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது விமான அனுபவோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம விமானத்துக்குள்ள போனோன செக் இன் பண்ணுவோ அதுக்கப்புறோ பாதுகாப்பு சோதனைக்கு நம்ம போவோ அடுத்தது குடியேற்ற சாதனையெலா முடிப்பாங்க இப்ப விமான பயணன்னா பாதுகாப்பு விதிகளை வந்து மொதல்ல பின்பற்றுவாங்க அடுத்தது பயண ஆவணங்கள பாதுகாப்பாங்க இப்ப வெளிநாடுகளுக்குல்லாம நம்ப போறோனா மொதல்ல மொழி தெரியணு நம்பளுக்கு ஒவ்வொரு நாட்டிலுமே வெவ்வேறு மொழி பேசப்படுறாங்க இல்லிங்களா இப்ப உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து ஜாப்னீசியம் பேசுவாங்க ஃபிரான்ஸ்ல வந்து ஃபிரெஞ்சு பேசு சுவாங்க கிராமணில ஜெர்மன் பேசுவாங்க இந்த மாதிரி அது மட்டு இல்லாம உணவு பழக்க வழக்கங்களு ஒரு நாட்டுல இருந்து தனித்துவமா இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து பாரம்பரியமா இட்லி தோச சாதோ இப்பிடி சாப்பிட அங்கெல்லா வெளிநாட்டுலா பாத்தீங்கன்னா பீட்சா பர்கரு இந்த மாரிதா இருக்கு அது மட்டு இல்லாம கலாச்சார உடை மாற்றமு இருக்கு நம்மள உடையெல்லா நம்ம இங்க வந்து பொடவ தாவணி சுடிதார் அது போல இருப்போ அங்க வந்து வெஸ்டன் அந்த மாரி உடைல உடையில மாறு நம்மளுடைய மரபு மாறு நம்முளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லா மாறு ஒவ்வொரு நாட்டிலயுமே இது வந்து மாறுபடு அப்படின்னே சொல்லலா இப்ப வெளிநாட்டு பயணத்துடைய நன்மை முக்கியமா பாத்தீங்ன்னா நம்ம அறிவு வளத்துக்கிறதுக்கு முக்கியமா உதவுன் சொல்லலா புதிய விஷியங்கள நம்ம கத்துக்கிறதுக்கு நெறையவே உதவு அதே மாரி தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு நெறைய உதவு புதிய ஒரு நட்புகள் நமக்கு கெடைக்கு பல நாடுகள சேந்து மக்களுடைய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கெடைக்கு வேலை வாய்ப்புனா இப்ப உலகளாவிய அனுபவோ நம்பளுக்கு கெடைக்கு இப்ப இப்ப உள் வெளிநாட்டுப் பயணத்த பத்தி நா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுத சொன்னே உள்நாட்டுப் பயணத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க சொல்லுங்க
ஆ கண்டிப்பா ஆ உள்நாட்டு பயணோங்கிறது வந் நம்ம ஒரு நாட் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து நகரத்துக்குள்ள போறதோ அதா உள்நாட்டு பயணம் உதாரணமா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல இருந்து கேரளா அல்லது கர்நாடகா இந்த மாதிரி இடங்களுக்கு க்கு நம்ம போறோ அப்படின்னா அது உள்நாட்டுப் பயணம் உள்நாட் டு பயணோங்கிறது வந்து ஒரே நாட்டுக்குள்ளே பயணம் பண்றது அ மாநிலங் கள் நகரங்களிடையே செல் போறது வேலை கல்வி சுற்றுலா குடும்ப காரணத்துக்காக நம்ம பயணம் பண்றது இது இது வந்து நமக்கு வந்து எளிமையான முறையில நம்ம பயணம் பண்றோ இதுல வந்து நம்ம வந்து சாலைப் பயணம் பண்லா அதாவது பேருந்துல ஆ காருல மே பைக்ல இந்த மாரி நம்ம பயணம் பண்லா ரயில் பயணம் பண்லா விமானம் மூலம் பயணம் பண்லா நீர் வழியா கப்பல்லக் கூட பயணம் பண்லா நம்ம அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் இது வந்து எதுக்காக போவாங்க உள்நாட் ட்டு பயநோ அப்டின்னா கல்விக்காஹ போவாங்க, வேலைக்காஹ போவாங்க, சுற்றுலாக்காக கூட போவாங்க, சுற்றுலானா கோவில், இந்த மலைகள், கடற்கரைகள் இதுக்காக பா போவாங்க உள்நாட்டு பயணம்ங்கிறது வந்து குடும்ப காரணத்துக்காகவு ஆஹ் ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத் த்துல இருக்கிற அவங்களோட உறவினர்கல போய் சந்திக்கிறதுக்காகவோ இல்ல வருஷ வருடத்துக்கு ஒரு தரக்க வர விலாக்களுக்கு இல்ல கலந்துக்கிறதுக்காகவோ இல்ல அப்டின்னா அவங்களோட த உடல் ரீதியான மருத்துவத்த போய் அஹ் பாக்குறதுக்காகவோ கூட அஹ் உள்நாட்டு பயணம் வந்துப் போவாங்க இது இதனால உள்நாட்டு பயணத்தோட முக்கியத்துவம் ம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கு சுற்றுலா வளர்ச்சி நம்ம ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போற அந்த ஒரு அனுபவம் இருக்கும் வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கு கலாச்சார பரிமாற்றம் வந்து நடக்கு நாட்டின் ஒரும்ம நம்ம ஒ நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து நெறையத் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இதுல வந்து அஹ் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட் நாட்டுக்குள்ளயே நம்ம பயணம் பண்றதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின் பார்த்தோனா கம்மியான செலவு குறைஞ்ச செலவு தா மொழியு நமக்கு சுலபம் பாதுகாப்பும் நம்ம அதிகமா இருக்கு நமக்கோ வேற ஒரு மொழி தெரியாத இடத்துல போயி நம்ம வந்து அஹ் கஷ்டப் வறத விட நமக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கு குடும்பத்தோட நம்ம வந்து அஹ் ஈஸியா எளிமையான பயணம் பண்ணிட்டு போயிரலா புது இடங்கள நம்ம பார்த்த மாதிரியு இருக்கு என்ன இத் இதுல வந்து எஹ் இதுல வந்து என்னஸ் சவால் இருக்கு அப்டின்னா ட்டோ அதிகமா இருக்கும், போக்குவரத்து நெரிசல் இருக்கும், ச சில சமயம் வந்து விலை உயர்வு இருக்கும், அஹ் நம்ம நம்ம திட்டப்படி அந்த காலநிலை பிரச்சனை இருக்கு, இந் இந்த நேரத்துல இங்க போயிர்லா அப்டின்ற ஒரு திட்ட வந்து வெச் ச்சிருந்தோனா இந்த கூட்ட நெரிசலால அது வந்து அஹ் தள்ளி போகு டிக்கெட் கிடைக்கிறதுல அஹ் பிரச்சன இருக்கு இது இது வந்து நம்ம எந்த எந்த மாதிரியான போக்குவரத்துல்லயும் போய்க்கலாம் அரசு மற்றும் தனியார் பஸ் இருக்கு க்கு உள்நாட்டுக்குள்ளே நம்ம போனோ அப்படின்னா ரயில்ல போய்கிடலா இதுக்கு வந்து இத் இப்படி நம்ம போகும் போது அந்த கூட்ட நெரிசல்ல வந்து நம்ம ஆவணங்கள வந்து நம் பாதுகாப்பா வச்சுக்கணு கூட்டத்துல வந்து கவனமா இருக்கணு போக்குவரத்து விதிகளையும் அந்த கூட்டத்திலையும் நம்ம பின்பற்றணு மதிப்புள்ள பொருட்கள பாதுகாப்பா வச்சுக்கிடணு இது வந்து இதுல வந்து என்ன நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா நேர மேலாண்மை நம்ம வந்து அஹ் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பிளா திட்டப்படி போயிட்டு வந்துருலா அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கு ஒரு நாலு இடத்துக்கு போறதுல அனுபவ கிடைக்கு புது மனுசுங்கள வந்து நம்ம பாப்போம் சுய நம்பிக்கைய நம்ம வளர்த்துக்கலா இ அப் இப்ப வந்து உள்நாட்டு ட்டு பயணம்ங்கிறது வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான பகுதி தா அது நமக்கு அனுபவம் அறிவு மகிழ்ச்சி சமூக தொடர்புகள வந்து நமக்கு குடுக்குது ஒரே நாட்டுக்குள்ள நம்ம பயணம் செஞ்சாலும் உலகத்தை அறியிற வாய்ப்பு நமக்கு கெடைக்கும் இதுதான் உள்நாட்டு பயணம் உங்களுக்கு புரிஞ்சதா
கண்டிப்பாங்க சிஸ்டர்
ஓகே நன்றி
நன்றி